நானா என்ன சமை லட்டு ஒரு ஐடியாவே இல்லையா அத என்ன சமைக்கலனு யோசிச்சுட்டு இருக்கே நீ என்ன பண்ற
நான் சும்மாதான் இப்பதான் படுத்துட்டு இருக்கே எழுந்து போய் சமைக்கணு என்ன பண்றதுனே தெரில நான் இன்னைக்கு ஃரைடேல இன்னைக்கு சாம்பார் வச்சுட்டு ட்டு உருளைக்கெழங்கு தொக்கு பண்ணலான்னு இருக்கே நீ என்ன சமைக்கலாம்னுக்க
நானும் என்ன இந்த வெயிலுக்கு என்ன செய்ய முடியும் ஏதாவது ரசம் தயிர் அந்த மாரிதான் வீடல எல்லாம் எப்படி இருக்காங்க
ஆ எல்லாரும் நல்லாதான் இருக் காங்க
உங்க அம்மா அப்பா வல்லாம் கேட்டுன்னு சொல்லு
செரி செரி செரி நான் சொல்றே உங்க வீட்டுக்கு அந்த வெளிய மாங்காய் மரம் எல்லாம் இருக்கு
ஆ இருக்குது இருக்குது இப்பதா எடையில வாங்கு கொஞ்சோ நெறைய வந்துச்சா இப்பதா நாங்க கொஞ்ச அதெல்லா எடுத்தோ
ஆ ஆ ஆ ஆ அதுதா அந்த மாங்கா மரத்துல நெறைய மாம்பழலா இருக்குல்ல ஒன்னு மாங்காவா இருந்தா நம்ம ஊறுக்கா போட்லா சூப்பராருக்கு சாம்பாருக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்ட சூப்பராருக்கு இதே மாங் மாம்பழமாருந்தாலு சூப்பரா தா இருக்கு
அது எப்படி செய்யணுன்னு தெரியுமா உங்களுக்கு
ஆ தெரியுமே எனக்கு நா வேணா உனக்கு சொல்லிக்குடுக் க்கவ இப்ப சாம்பார் ஃபஸ்ட் ச ச சாம்பார் செய் தெரியுமா உங்களுக்
ஆ தெரியு கொஞ்ச கொஞ்ச தெரியு
ல்லா ஒன்னுமே கெடையாது அதெல்லா சிம்பிள் தா பருப்பு தக்காளி அப்பற இந்த ஆனியன்னு அப்பற வந்து பச்ச மொளகாப் வந்து பூண்டு இதெல்லா குக்கர்ல போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது பருப்பு மாரி கடைஞ்சிட்டு தாளிச்சிட்லா இல்ல காய் வேணுன்னா காய் கூட போட்டு ஒரு விசில் வைக்கலா அது இதுவா கரெக்ட்டாருக்கு உங்களுக்கு ஆனா நீங்க அது சாம்பார்னா நீங்க மாம்பழோ தொட்டுன்னு சாப்ட்டீங்கன்னா இன் நா சூப்
நல்லா இருக்கு ஆனா அந்த ரெசிபி எப்படி செய்யறது தா தெரியலையே ஊறுக்கா போட்றது
ஆமா
அதுதா மாங் கா ஊறுக்காக்கு ஏன்னா இப்போ கேரளாலல்லா கொஞ்சோ ஊறுக்கா தான ஃபேமஸ் நம்ம இங்க இருக்க மாங்கலா கொஞ்சோ எடுத்துட்டு போய் ஊர்ல எதாவது ஒரு ஊறுக்கா மாரி பாட்டி போட்டு தருவாங்க
நீங்க ஊருக்கு க்குல்லா போயிருக்கீங்களா
ப்ப இப்ப இந்த லீவ்ல போலான்ட்ருந்தோ அப்பற இந்த மழ காரணமா எங்கயும போ முடியல போகணு இனி அடுத்த மாசங்கம் போது போவோ போயிட்டு இங்க கத மாம்பழோல்லா கொஞ்சோ நெறைய மாங்காலா இருக்குங்களா
ஆமா ஆமா
போயிட்டு கொஞ்சோ பாட்டிட்டெல்லா குடுத்து ஊறுகாலா போட்டு கொஞ்சோ கொண்டு
ஆமா பாட்டி தா அந்த காலத் தாளுல அவங்களுக்கெல்லா ஊறுக்கால்லா சூப்பரா போட தெரியு நீங்க எடுத்துட்டுப்போய் வேணா குடுத்து பாருங்க உங்க பாட்டிக்கிட்ட சூப்பரா செய்வாங்க பாருங்க
உம் நீங்களு வரீங்களா ஊருக்கு வர இல்ல இல்ல இனி கொஞ்சோ வேலல்லா இருக் குங்களா வேலயெல்லா இருக்கு இனி கொஞ்ச இனி சாய்ந்திரமான சமைக்கணு
அதேதா நானு
உம் வெளியெ வேற போலான்ட்ருந்தெ உம்
கால்ல எழுந்து டிஃபன் செஞ்சுட் டு சாப்பாடு செஞ்சிட்டு அப்பறொ துணிலா தொவச்சிட்டு அவ்ளோ வேலருக்கு வீட்ல
அப்டியா எப்ப வரலான் இருக்கிங்க இந்த தீபாவளி ஃபங்க்ஷன் டைம் எல்லா
வரெ வரெ ஒரு வாட்டி வர்ணு தா நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு கண்டிப்பா எல்லாரையு கூட்டிட்டு வாங்க இங்க நெறைய ப்ளே இங்க நெறைய ப்ளேசஸ்லா இருக்கு நாங்கல்லா உங்களுக் கூட்டு போறெங்க பீச் ச்லா வந்துருக்கிங்ளா பீச் மெரினா பீச் அத்ல்லா
தெரியு தெரியு அது இப் நாங்க இங் வேற ஊர்ல தான இருக்கோ ஓ இப்பொ கொஞ்சொ அதுனால் ப பாக்கலா அடுத்த லீவுல வர மாரி இருக்கும்போத் நாங்க வரோ
சேரி நீங்க ட்ரெய்ன் ட்ரேவல் பண்ட்டு வருவிங் களா பஸ்ட் தா வெள்ள வருவிங்ளா நீங்க வரா மாரி இருந்ததுனா ஏ உங்களுக்கு ட்ரெய்ன் ரொம்ப புடிக்குமா
அப்படில்லா கொஞ்சொ ஈஸியா இருக்குல நம்ம சீக்கிரொ வர்லா பஸ்ஸுனா கொஞ்சொ அலச்சல் லல்லா இருக்கு அதுக்குதா இங்கெருந்து ஸ்ட்ரைட்டாவே ட்ரெயின்கு இதெல்லா இருக்குது கொஞ்சொ எங்ளுக்கு இங்கிருந்து கொஞ்சொ பக்கமாருக்கு வர்றதுக்கு ஏனா வீட்ல அம்மா அப்பாலா இருக்காங்ளா எல்லாத்தியு கொஞ்சொ கூப் ட்டுட்டு கொழந்தைங்கல்லா இருக்காங்க கூப்டுட்டு கொஞ்சொ போறது கஷ்டொந்தான
ஆனா இந்த ட்ரெயின்ல இந்த விண்டோ சீட்
ஆமா நல்லா இருக்கு நீங்க இங்க வந்ருக்கிங்ளா ஊட்டி சைடெல்லா வந்ருக்கிங்ளா
ஆஹ் ஊட்டி சைட்லா வந்துருக்கே அங்க மேரேஜ் ஆயிட்டு நாங்க ட்ரிப் இப்பயு அங்கதா போனோ
அப்டிங் சேரி சேரி எங்ளுக் கு இங்கிருந்து ஊட்டி பக்கந்தா
ம் ஆனா வந்து அந்த ஓ ரோஸ் கார்டன் சொல்ட்டுருக்
ஆமா ஆமா இந்த டைம் அதுதா சீசன் தான நம்மளுக்கு இந்த டைம்ல ஆவுங்க அப்ப இந்த லீவ்ல போலன் பாத்தோ சேரி கொஞ்சோ மழையு ஸ்டாப் ஆகட்டு ஏனா மழையு ஸ்டாட் ஆயிருச்சா ஆல்ரெடி ஊட்டி பயங்கர க்ளைமேட் ஒரே இதருக்கு அது அந்த லீவு இல்ல பொண்ணுதா அவுளுக்குதா அடுத்த மாசோ ஸ்கூல்ட்ருக்கா இங்கியு ஓப்பன் பண்ண போறாங்க இங்க டேட் மட்டு சொல்லல இல்லையே அவுங்ளுக் கொஞ்ச ஸ்டாட் ஆகறகுள்ள இந்த மழ நின்னுச்சினாங்கூடி போய்ட்டு வர்லா அப்டின்ட்டு
சேரி செரி சேரி நீங்க அந்த பார்க் எல்லா போயிருக்கீங்ளா பார்க்குலா கூட்டு போயி
ஆ போய் போயிருக்கோ அது எங்க ஊருதா நாங்க அந் தே நேட்டிவ்வே அத்தான
ஆமாமா
க மாறி வந்துருக்கோ வந்து ஒரு அஞ்சாறு வர்ஷோ இருக்கூ இதுக்கப்றோ இங்கியே அப்டி கொஞ்சோ செட்டில் ஆன மாரி
ஆனா பார்க்குல நெறையா இரு க்குல்ல சர்க்கே சீசா இதெல்லா நல்லாருக்கூ வெளாடவே ரொம்ப நல்லாருக்கூ ஆனா இந்த பெரியவங்களுக்குதா எதுமே அங்க எ எதுமே கட்டவே இல்ல
அதுதா இல்ல இப்ப நம்ம அங்க போறது பெருசுல்ல ஒவ்வொருத்தங்ளுக்கு அந்த க்ளைமேட் செட் ஆகாது அதுதா ப்ரச்ன இப்ப அங்கே இருக்கவுங்ளுக்கு கொஞ்சோ செட் ஆகூ புதுசாரவுங்ளுக்கு அது சேராது சாப்பாடு இதெல்லா ஒத்துக் கது அதுனால தா
அவுங்கவுங்க ஊர்ல அவுங்கவுங்களுக்கு ஏத் த்த மாரி எங்க பார்க்கிருக் கோ அதுதா செட் டாகூ இப்ப இங்கந்து நம்ம எங்கனா வெளியே போய் பார்க் போனோனா அது ரொம்ப கஷ்டொல்ல பசங்கள வேற கூட்டிட்டு எப்டி போறது
ஆமா
செர் நீங்க அந்த இதெல்லா ஜூஸ் லா போட்டு குடிப்பிங்ளா வீட்டுல டெய்லி
ஆஹ் இப்பதான் நாங்க இடைல ஜூஸ் இதெல்லா பண்ணே ஏன்னா கொஞ்சோ இந்த வெயில் கொஞ்சோ ஸ்டார்ட்டிங் இருக்கும்போது எங்கே வெளியே பொருள் வாங்கி எங்கே சாப்பிட முடியும் வீட்டிலேயே தான் செஞ்சுகிற மாரி இருக்கூ எல்லா கெமிக்கலும் அது இதெல்லாம் யூஸ் பண்ண
நீங்க டெய்லி நெல்லிக்கா ஜூஸ் குடீங்க அது ஒடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி டெய்லி நெல்லிக்கா வந்து ஜூஸ் போட்டு லைட்டா உப்பு போட்டு தண்ணில கலக்கி அது குடிச்சீங்கன்னா அது வந்து உங்க உங்க பொண்ணுக்கூ கொடுக்கலாம் நீங்க வீட்ல பெரியவங்க நீங்க கூட குடிக்க க்கலாம் அது ரொம்ப நல்லது ஒடம்புக்கு நீங்க நீங்க குண்டா இருப்பீங்களா ஒள்ளியா இருப்பீங்களா
நான் ஒள்ளியதான் இருப்பே
அப்போ ஓகேதான் அப்ப கரெக்ட்டா தான் இருக்கும் ஏன்னா சில பேர் ரொம்ப குண்டா ஃபேட்டா இருக்காங்கள அவங்க எல்லாம் ஜிம்முக்கு எல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்றங்க இந்த மாரி ஜூஸ் கொடுத்து ஜூஸ் குடிச்சு ஹெல்த்தியா இருந்தா கரெக்டா இருக்கூ டீவி எல்லாம் பார்ப்பீங்களா வீட்டுல
டீவி அவ்வளவுக்கெல்லாம் பார்க்க மாட்டே ஏதாவது படம் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போட்டுவிட்டு அவ்வளவுது சீரியலு அந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டோம் படம் ஏதாவது கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கோம் வீட்டுல
உங்க டீவில அந்த யூடியூப் அதெல்லாம் இருக்கு
ஆஹ் எல்லாம் இருக்குது
சங்க ஒன்ன இருந்தால யூட்டு
ஆமா இப்ப என்ன யூஸ் பண்றது பெருச பரவாயில்ல்ல கொஞ்சோ சில இதெல்லாம் நல்லா குழந்தைங்களுக்கு ஏத்த மாரி நிறைய ஒரு இருக்கு அதுக்கு ஏத்த மாரி அவங்களும் உட்காந்து பாக்கும்போது நம்ம எப்படி டைம் போயா வீட்டுல வேலையும் இருக்குமா ரெண்டு எதுவும் பார்க்க முடியாது
ஆமா ஆமா நீங்க சமையல் பண்றீங்க உங்களுக்கு சமையல் தெரியலன்னு சொ சொல்றீங்க நீங்க இந்த யூடியூப் எல்லாம் பாத்து காத்து கத்துக்கலால
இல்ல சமையல் தெரியும் நான் அவ்வளோ இன்வால்வா போய் பண்ண மாட்டேன் கொஞ்சோ கொஞ்சோ பேசிக்கல்லாம் நான் பண்ணுவேன் ஏன்னா இப்ப நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியாதான் இருக்குமா நாங்க அம்மா கூட தான் இருக்குமா சோ அப்பா அம் அப்ப அவ்வளவு இருக்க காலையில செய்வோம் அப்புறம் ஏ ஈவினிங் ஏ டிபன் ஐ அந்த மாதிரிதான் செய்வோமா அந்த மாதிரி இப்ப ஒருத்த நாள் நாங்க செய்வோம் இ நாள் அம்மா செய்வாங்க அந்த மாதிரி ரொம்ப பச
ஆனா அம்மா அம்மா மாதிரி வராது யார்னாலயும் அம்மா அம்மாதான் நம்ம மாமியார் வீட் வீட்டுல வந்து ரொம்ப இது பா அவங்க சொல்றது தான் நம்ம கேட்கணும் செய்யணும்னு இருக்கோ
ஆ ஏன்னா நாங்க இங்க ஒரு ஆறு மாசம் இங்க இருப்போமா ஒரு இன்னொரு ஆறு மாசோ ஹஸ்பண்ட்டோட வீட்டில் இருப்பமா ஏன்னா அவருக்கு வேலை வெளியேதான் வெளியூர்ல தான் இருக்காரா
ஆமா ஆமா
கொஞ்சோ ஒடம்ப முடியாதுன்னு அங்க வந்துருவா அப்ப அம்மா நானு பாப்பா தம்பி எல்லா இருக்காங்க இப்ப அப்டி இங்க எங்களுக் செட்டாய்
ஆனானெ உங்களுக்கு வந்து ஒரு தாய் இல்ல போ இப்ப நீக ட்ரிப்புன்னு ஒன்னு போறிங்கனா இப்ப எலா ஃபேமிலியா தா போவிங்கல
ஆமா எல்லார் சேந்த மாரிதா போவோ ஆனா என்ன ட்ரிப்பு போணுனா வேற எங்யாவதுதா போணு ஆல்ரெடி இந்த ஊட்டி கே அம்மாவோட ஊரு கேரளா தானா அப்பாவோட ஊரு வந்து ஊட்டி இ ரெண்டுமே தெரிஞ்ச பிளேஸ் தா நல்லா போனா வேற எங்யாவது தா போணு அந்த மாரி
ஆனா ஊட்டி தவிர்த்து வேற ஏதாச்சி பொயிர்க்கிங்ளா
வேற அந்த சைட் அந்த மாரி எங்யு போறதுக்கு நமக்கு டைமு கெடைக்கல கொஞ்சொ ஒர்க்கு நா வேலையு பொயிட்ருந்தெ ஒர்க்குக்கு சோ அப்போ பாப்பால்லா சின்ன குழந்தையா இருக்கான்னு சொல்லி அவளுக்கு கிளைமேட் செட் ஆகறது இல்ல அவ்ளோ சீக்ரொ ரொம்ப வெயிலு செட் ஆகாது ரொம்ப
கோவில்க்குலா பொயிர்க்கிங்ளா கோவில்லா கூட்டு பொயிர்க்கிங்ளா
ஆஹ் கோவில்க்கெல்லா பொயிருக்கோ சில கோவில்க்கு மட்டு பொயிர்க்கோ கொஞ்சொ பக்க பக்கமா இருந்தா நம்ம போய்ட்டு வர்றது அந்த மாரிதா
முருகன் அந்த கடவுள்லா கும்புடுவீங்கள நீங்க
இல்லையே நாங்க அந்த கோவில் அங்க போனதில்ல நாங்க தர்கா மாரி தா போவோ பள்ளிவாசல்
சேர் சேர் சேரி சேரி சேரி ஓகே உங்க வீட்ல அந்த ஃப்ரேம்ல்லா இருக்கா
ஆஹ் வெச்சிருக்கே வெச்சிருக்கே நெறையா போட்டோ இருக்கு இப்ப அவளுக்கு ஒரு நாலு வயசு தா ஆகுதா நாலரை வயசா இ ஸ்கூலுக்கு பொயிட்ருக்கா
ஆமா ஆமா அது அது பாப்பா வந்து குட்டியா இருக்க சொல்லுவே கொஞ்சொ கொஞ்சமா ஃப்ரேம் போட்டோனா வீடு ஃபுல்லா போட்டா ரொம்ப சூப்பராருக்கு
ஆமாமா உங்க ஆஹ் அதெல்லா நெறைய இருக்குது உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்க
சூப்பரா இருக்குல்ல அந்த ஒயிட் டில்லி அதல்லா ரொம்ப நல்லாருக்
உம் உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்க
பேரு இருக்காங்க
ஆறு பேரு யார் யாரு அப்பா அம்மா நீங்க ஹஸ்பண்ட்டு
அதா மாமியார் மாமனாரு அவுங்கவுங்க அப் எப்டி இருக்காங்க செரி ஓகே எனக்கு வேலருக்கு நா கொஞ்சொ பொய் வேல பாக் க்குறே
ஆஹ் சேரி ஓகே
பாய் பாய்
ஆஹ் செரி வைக்கிறே ஆஹ்